அண்ணண்
ஆஹ் நல்லா
கொஞ்சம் இங்கிட்டு கிராஸ் சோ இதுவா இருக்கு அதனால தானே
பாஸ்டாக்கா
அ மணி
உம்
இந்த பக்கத்துல இருந்த அந்த அங்கிட்டு வந்துச்சு அது எப்ப பாத்தாலுமே ஃபோனே புடிச்சுட்டு உட்காந்து இருக்காலுக அப்படின்னு சொல்லி திட்டும் எப்ப பாத்தாலுமே அதனாலதான் இத கூப்பிடறேனே அப்படின்னு சொன்னேன்
அதுவா அதுக் ஒரு ஃபோன் வாங்கி குடுத்திட வேண்டியதானே
உம் இல்ல எதையோ பாப்போம் ஏதோ ஆ ஃபோன் வந்தா ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் அப் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பொம்பள புள்ள ஃபோண்ணு வச்சிருக்கா என்னத் த நோன்றலோ எவங்கிட்ட பேசுறாளோ அப்டி ராரு பேரு
அது அப்படித்தான் கிராமத்துல சொல்லவா வேணும்
வந்தேன் இந்த நாலு இருக்கு பாரு இந்த ஊருக்குள்ள ஒரு நாலு இருக்கு பாரு அதெல்லாம் இந்த இந்த பக்கம் எட்டு பத்து இருக்கு ஒரு ஊர்ல நாலு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கல்லாம் எட்டு பத்து இருக்கு இந்த இந்த ஏரியாக்குள்ளயே
உம் இங்கயே அவ்வளவு பேர் இருக்காங்ங
உம் மிங்க எல்லாம் இந்த உம் இந்த நீயா நானால கொண்டே விட்டு ஒரு ரெண்டு டாப்பிக் குடுக்கணும்
ஆஹ
என்ன என்ன டாபி கொடுத்தா நல்லா இருக்கு சொல்லு பாப்போ
உம் யாரு யார லவ் பண்றான் கண்டுபிடிக்க சொன்னா கரைட்டா இருக்கும் ஒரு பத்து லவ்வர்ஸ கூட்டு வந்து மாத்தி மாத்தி உகார வச்சுக்கணும் உக்கார வச்சுகிட் இவஞளா யாரு யாரலவ் பண்ற சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொல்லி கெலப்பி விட்ரணும் அப்னா சூப்பரா இருக்கும் கண்டுபிடிக்கச்சொன்னாலும் கண்டுபிடிச்சுருங்க பிசாசுங்க ஆனா
பாத்துக்க அப்டிதான் பன்னுதுக கவிதாஅண்ணி ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க இருக்காங்கல்ல அவுங்க நான் அந்த ஆப்புக்குள்ள வா வாங்கறல்லாம் வர மாட்றாக ந எப்படா வ பேசறோனா அப்பத்தான் வாராக நான் என்னத்த பண்றது
ஆம்மா அம்மா அவுக ஹஸ்பண்ட் அப்டிதான் வா வான்னு கூப்டுட்டு த இருப்ப நான் போன அடிக்குமோ ஆளை காணோம்
ஹ இது என்ன என்ன என்ன நினைச்சுகிட்டு இருக்காங்கன்னே தெரியல போ என்ன பாத்தா பாவமா தெரியுதா தெரியலையான்னு தெரியல
நீ பேசி முடிச்சுட்டு அங்கிட்ட வேணா ஒரு தடவ பேசிட்டுவா நானும் ஒருதடவபோய் பேசிட்டிவறேன்
உம்
முடிச்சுட்டு வேனா பேசிக்கலா
உம் அதத்தான் பண்ணணும்
உம் உம் அப்றம்
அப்புறம் சொல்னே
அப்புறம் என்ன என்ன விசேஷங்கள்
என்னங்க நம்மவூர் திருவுழாலவுதான் எப்படா வருன்னு ஒரே ஆர்வமா இருக்குனே
உம்
எப்ப திருவிழா ஆரம்பிக்கும் ஸ்டாட்ஆகும்
உம்
ஆஹ் போய்
நீ எத்தனை நாள் இருக்கு இன்னும் ஒரு மாசம் பதினைந்து நாள் இருக்குல்லே பத்த இருபது நாள் இருக்கோ
உம்
இருவதுனாள் கிட்ட இருக்கே
இல்லனே
ஆமா முப்பது தானே திருவிழா
இருபத்தி தொம்பதாம் தேதி தேர்னே அதுக்கு முன்னாடி எட்டு நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டிருவாங்கல்ல ஒம்பதாம் நாள் தான் தேரு
சேரி சேரி
எட்டு நாளைக்கு முன்னாடி எட்டு நாளும் விசேஷம் நடக்கும்ல எட்டுனா முன்னாளா நானா சின்ன பிள்ளைையில இருக்கல்லன்னா ஒவ்வொரு நாளைக்கு படம் ஓட்டுவாங்க பாத்துக்க இப்பல்லாம் எங்கனே படம் அதெல்லா டூரிங் அது சொல்லுவாங்க என்னன்னா சொல்லுவாங்க டூரிங் ஸீனிமாவா என்ன சொல்லுவாங்க
டூரிங் டேக்ஸ்
ஆஹ் ஆனா அதான் ஜாலியா இருக்கும் அதெல்லாம் இப்பல்லாம் அதெல்லாம் இல்லல்லன்னா
ஆமா படம்போட்டு போது அங்க ஓட்டுவாம இன்னும் கிராமத்துல போணின்னா இன்னும் படம் ஓட்டிகிட்டே தான் இருக்காங்கே
நானா பாக்கவே இல்லனே எங்கனே படம் ஓட்றாங்கே
நம்ம இன்னுமும் கிராம சைடு போனன்னா படம் ஓட்டிட்டு தான் இருப்பாங்கே படம் மைச்சு என்ன இந்த புது படத்தை தான் ஓட்டக்கூடாது சட்டம் போட்டிருக்காங்கே இப்ப புதுப்படத்தைல்லாம் ஓட்டக்கூடாது இந்த பிளாஸ்ட் டு படத்தை போய் பாரு அப்படி தான் எடுத்துருக்காங்கே
அதுல எல்லாம் பிலாஸ்ட்டு ந டவுன்லோட் பண்ணுணனே
ஆஹ்
ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்கா டவுன்லோட் பண்ணேன் ஆனா பாத்தீங்கன்னா வச்சுகோயேன் வெறும் இந்த கி கித் கித் கித் கித் அந்த மாதிரி ஒரே சவுண்ட் இரைச்சல்
ஆஹ் நீ தேட்ருல போய் பாரு தேட்ருல போய் பாத்தீங்க நல்லாருக்கும்
அதனால டெலீட் பண்ணிட்டேன்
நாங்க நீ ஃபேமிலியோட போனோம்
ஆஹ் படத்துக்குெல்லாம் போய் போறீங்கலா அஹ்
ஞாயித்துக்கிழமை போனோம் தேவதம் பிளாஸ்ட்ட போகும் போங்கிட்டேன்
அண்ணே இங்க பாத்து சொல்லுனே சுபால ஓடுதான்னு சுபாவை வாச்சும் விஎஸ்லயாச்சும்
அங்க நெட்டு இங்க வராதுங்க நெட்டுல புக் பண்றது அந்த கம்பெனி வச்சிருக்கமாட்டாங்க நெனக்கிறேன் அத தான்ங்கிறியா ஆஹ் இ இல்ல புக் பண்றது என்ன படம் என்ன படம் ஓடுது லிஸ்டா பாத்தாதான் தெரியும் புக் பண்ண எடத்துல பாத்தாதான் தெரியும்
இல்லயே எந்த ஊருக்கு வேணாலும் போடலாமாம்லா அவங்க சொன்னாங்கள அந்த அண்ணே
அதான்ந்த கொஞ்சம் இரு டிக்கெட் வழியா பாக்குறேன்
என்னனே
அந்த அப்டி லைன்லியே இரு பாக்குறேன் ப்ளாஸ்ட்
ஆனா எனக்கு டிவிலயோ போன்லயோ பாக்குறதோட தி யேட்டர்ல பாக்குறக்கு தானே எனக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்
ஏய் விஎஸ்ல ஓடுதுல பிளாஸ்ட்ட் விஎஸ் ஆமா ஓடுதே
சரி அப்ப இன்னைக்கு ஈவினிங் ஸோ போயிருவோம்
ஈவினிங் ஆறர மணிக்கு இருக்கு ஏசி தேட்டர அது
ஆஹ் ஆமா நெ ஏசிதேட்டர்தான்
என்ன பெரிய தேட்டர் தானே போய் பாருங்க
முன்னாடி வந்து
ஆஹ டிக்கெட் நூத்து அம்பது ரூபாய் போட்டு இருக்காங்கே
ஆமா இப்பலாம் நூத்தம் ரூபா நூறு ருபாய் டிக்கெட் எல்லாம் கெடையாது
காருக்குள்ள நூறு ரூவாதான் எல்லா டிக்கெட்டுமே
எந்த படம் வந்தாலும் நூத்தம்பது ரூபா தானே வாங்குறா இங்க
அத கூட்றாங் கூட்டிட்டாங்க போல இங்க காருல நுத்திஅம்பரூபா தள
ஆமா இங்கயும் அதனா நே
ச்சி நூறு ரூபா தா காரக்குடில பத்து பேரு போனீங்கன்னா அம்பதுரூபா மேனி என்னாச்சு அதுவே வந்துருச்சு இரநுத்தி அம்பது ரூபாய நூறு ரூபா ஐம்பது ரூபாய் மேணி ஐநூறு ரூபாய் வந்துருச்சு
ஆமா
பெட்ரோல போட்டு வர்றதுக்கு போ ஆஹ பத்து பேருக்கு அம்பது ரூபா மேனி இஷ்டா வச்சா ஐநூறு ரூபாந்துரும்
உஹம்
ஆஹ அந்த காலத்து பெட்ரோல போட்டு அங்கய வந்துலாமபோலா ஆனா அறந்தாங்கய நீ பெட்ரல் போட்டுதானே போனும்
ஆமா
அதுக் இது
என்னன்னே இனிமே பெட்ரோல் வராதானே
பெட்ரோல வரும் லேட்டா வரும் அவளதான் ரொம்ப லேட்டா தான் வருமா
என்னமோ லாக்டவுன் போட போறாங்க அப்படிலாம் சொல்றாங்களே
அப்படிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பெட்ரோலுக்கு இப்போதிக்கு வர ஆஹ் அளவா யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க எப்ப வேணா பெட்ரோல் நின்று போலாம்னு சொல்லியிருக்காங்க
அளவானா எப்படனே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணுமா எப்படி முடி முடியில
இப்ப பக்கத்துல இருக்குன்னா நடந்து போயிடணு பக்கத்துல இடத்துகல நடந்து போயிடும்
நம்ம மக்கள் எப்படனே இப்படி அப்படி இருந்தோ எப்படனே இப்ப சிக்கனமாவே இருந்தவங்களுக்கு ஒன்னும் தெரியாது எந்த நேரமும் வண்டியில ஓ ட்டு தெரிஞ்சவங்க கண்டிப்பா அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க
அத சொல்லு
உம்
இல்லலைன்னு முடிவுன்ட்டு நம்மள கஞ்சமாயிருவாங்க
உம் அப்படியெல்லாம் சொல்லாத அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாத அடுத்தவங்களுக்கு இருக்கக்க கூடாத என்னனு பேங்கு வாசலய் நின்றாங்க
உம் அ இந்த மழைனா பெயுதால மழனா பேய்தாங்குடு மழையே பெய்ய மாட்டேது
சொல்லா
ஹலோ
அன்னைக்கு காரக்குள்ள நல்லா மழைனாங்களேனே
ஏங்க இங்க மழைய பேயலலா மழைய்யு பேய்தா வெய வெயிலுதான் அடிக்குது ஊம வெயில அடிச்சு கொடுத்து மழை வரவே மாடியது
சேரி சேரி
உம்
ஆனா சாய்ங்கால ஆச்சுனா ஒரு மூணு மணி ஆயிச்சுச்சுக்க சரியான்னு காத்து அப்படித்தான் இருக்கு பாத்துக்க காத்து காத்து உம் சரியான கத்த அடிக்குது அப்புறம் சொல்னே
சாப்பிட்யா இனிமே சாப்பிடணுமா
சேரி என்னன்ன இப்படி வெயிலு போடுது
இப்படியே இப்படியே போனா நம்மளோட நிலம என்னன்னே
இப்படியே போனாங்க நம்ம ஏசி வாங்கறத ஏசிலா வாங்கிட்ல
இன்னும் ஒண்ணு வாங்கணும்னே இத எல்லாமே குள்ள ஒண்ணுக்குள்ளே ஓட்டு அடைஞ்சு சாவடிக்குதுகனே
ஏன்
ஒரு இதுவாவே ஒரு ஆட்ராவே படுக்க மாட்டேங்குதுக போட்டு படுத்துகனே
பத்தி நாலுல கரண்ட் பில் அதிகமா வராது
அப்புடித்தான் வைக்கிறது சூர்யாப்பா அப்படிதான் சொல்லி் கொடுத்துருக்கியான்
உம்
ஆனா எங்க கேக் துக கேட்க மாட்டேங்குதுகளே
ஏன் கேக்க மாட்டேங்துக ரிமோட்ட உள்ள தூக்கி வச்சிரு
ஹம்
ரிமோட்ட ஒழிச்சு வச்சுரு
எங்க ஒளிச்சாலும் எடுத்துருதுகனே
ஆஹ்
என்ன பண்றது
எங்கனே மைலு
சேரில இருல இந்த கூப்பிடுறேன் இந்த ஒரு ஆள் வந்திருக்காரு சாப்பாடு வேனு கூச்சிட
சேர்னே சேர்னே மனியுந் ஆயி ச போய்சாப்புடு
செரி
உம்